ஹலோ
ஹாய் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்
ஹலோ
கேட்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ குட் ஆஃப்டர்நூன் கேக்குதுங்களா உங்களுக்கு புரியல
ரொம்ப லோவா கேட்குதுங்க வாய்ஸு
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க
என்னோட வாய்ஸ் தெளிவா கேக்குதுங்களா
ஓ கேக்குது இப்ப கேக்குது உங்களுக்கு ஹலோ இப்ப கேக்குதா என்னோட வாய்ஸ் உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ ஓகே கேக்குதுங்க
ஆ சரி ச
ஆ கேக்குதுங்க குட் ஆஃப்டர்நூன்
ஆ ச உ நேத்து ஏதோ உங்களை மதுர சைடு பாத்த மாதிரி இருக்கு எனக்கு
இல்ல இப்பதா நா ஜாயின் பண்ணியிருக்கே
அப்டியா இல்லல் ல அங்க நா பாத்த மாதிரி இருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்க வந்துருக்கீங்களா எப்பயும்
இல்ல இல்ல இன்னைக்கு தா நா ஜாயின் பண்ணிருக்கே
ஆ அப்போ நீங்க அந்த சைடு வந்ததே இல்லையா
ஹலோ
கேக்குதா உங்களுக்கு நா பேசுறது
ஆ கேக்குது இப்பதா கேக்குது
ஆ அந்த சைட் நீங்க வந்ததே இல்லயா ஒன் டைம் கூட
வந்ததில்லைங்க
ஆ ஆக்சுவலா வாங்க நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப எப்பயாவது வாங்க மதுர சைடு வாங்க சுத்தி பாக்க நெறையா விஷயோ இருக்கு
ஓகே ஓகேங்க
ஆ அ ஃபேமஸ் டெம்பிள் மீனாட்சியம்மன் கோவில்லா கேள்வி பட்ருப்பீங்கள்ல
ஆ அதற்கெல்லா நா வந்துருக்கே
வந்திருக்கீங்க மீனாட்சியம்மன் கோயில் வந்திருக்கீங்களா மீனாட்சியம்மன் கோயில் எப்ப வந்தீங்க கோ எனி ஐடியா
ம் காலேஜ் படிக்கறப்போ வந்ததுங்க
காலேஜ் படிக்கறப்போ வந்தீங்களா சேரி சரி அங்க என்ன ஃபேமஸா இருக்கறது என்ன உங்களுக்கு தெரியுமா
மதுரைலிங்ளா
ஆ மீனாட்சியம்மன் கோயில் வந்தேன்னு சொன்னீங்கல்ல மீனாட்சியம்மன் கோயில்ல என்ன ஃபேமஸா இருக்கு அப்டின்னு உங்களுக்கு தெரியுமா
மீனாட்சி அம்மன் கோயில்ல என்ன ஃபேமஸ்சுங்க வந்தோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா வந்தோ
அப்டியா ஆ சோ அந்த அளவுக்கு தெரியாது அப்டிதான
ஆமாங்க
எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா உங்களுக்கு சொல்லலாமா
ஆ சொல்லுங்க
ஆ ஆக்சுவலா வந்துட்டு மதுரைல வந்துட்டு மீனாட்சி அப்டின்றது கடவுள் இல்ல அ ஒரு மன்னரா ஆட்சி பெண் மன் மன்னரா ஆட்சி பண்ண ஒரு ஒரு அரசி
ம் ம்
ஆ அப்போதா வந்துட்டு இந்த சிவாபெருமான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த மாரி திருமணோ இது பண்றதுக்காக அது ஒரு அவதாரமா வந்து இது பண்ணாங்க
ஓகே ஓகே
ஆ இந்த இதல்லா உங்களுக்கு தெரியுந் தான தெரியுமா
ம் கேள்விப்பட்ருக்கே ஆனா ஃபுல் டிட்டெய்ல்ஸ்லா தெரியாதுங்க
ஆ ஃபுல் டிடைல்ஸ் எனக்கும் பாதி தா தெரியு எனக்கு தெரிஞ்சளவுக்கு நா சொல்ற தெரிஞ்சுக்கோங்க
ஆ சொல்லுங்க
அப்படி வரும்போது வந்துட்டு ஆ எதார்த்தமா வந்தாரு அ எதார்த்தமா வரப்போ மீனாட் ச்சியோட அந்த அரசியோட ஆ அழகுல சொக்கி அப்போதா அவருக்கு வந்துட்டு சொக்கநாதர் அப்டின்ற ஒரு பேரு வந்துச்சு
ம்
ஆ அதுக்கப்புறோ மீனாட்சியோட அ அ தமயன் தமையன்னா அண்ணா அண்ணான்றவுங்க தா மதுரைல இருந்து அந்த கடைசில இருக்கற அழகர் அப்டின் சொல்லுவாங்க
ஆ
ஆ அவருக்கு அழகருக்கு வந்துட்டு கள்ளழ அழகர் அப்டின்னு இன்னொரு பேர் இருக்கு அது எதனால வந்துச்சு அப்டின்னா இந்த சைடு வந்துட்டு கல்லரின மக்கள் இருக்கறனால அவுங்கள பாதுகாப் பா வச்சுக்கறனால அந்த ஒரு பேர் வ வந்துருக்கு அதா ஒரு மரபு இருக்கு
ம்
மரபு தா அது ஃப டூர்வா ஃபால்ஸா அப்டின்ற அது தெரியாது
ஆமா கேள்விப்பட்ருக்கே எதோ இது அந்த கடல் தண்ணிய விட்டு தாண்டி
ஆ கடல் கடல் இல்ல கடல் இல்ல ஆஹா கடல் இல்ல அது வந்துட்டு ஆறு
ஆஹா
ஆ அது வந்துட்டு ஆக்சுவலா அது வேற ஒரு கத இந்த ஒரு ஆ இந்த ஒரு கல்யாணத்துக்கு சிவபெருமான் வரம்போது அ அவுங்களுக்கு விருந்தாலி யாருக்கோ வந்துட்டு தண்ணி ஐ மீன் த தண்ணி பத்தல அப்டின்னு சொல்லி ட்டு தாகமா இருக்கு அப்படின்றனால ஆ தாகோ அடங்குறதுக்காக அவர் ஒரு எடத்துல கை வச்சு அந்த எடத்துல இருந்து கை வ ச்ச இடத்துல இருந்து தண்ணி வந்ததுனாலதா வைகை அப்படின்ற ஒரு பேரே வந்துச்சு அதாவது அவரோட பசி வந்துட்டு தாகத்த வந்துட்டு தனிக்க முடியாத ஒரு நலமையில அவர் ஒரு ஆறவே உருவாக்குனாரு
ம்
அவர் அந்த எடத்துல கை வச்சனாலதா வைகை அப்படின்ற ஒரு பேரே வந்துச்சு
ம்
ஆ ஆ அதுக்கப்புற வந்துட்டு இவங்க ரெண்டு பேரு கல்யாணோ வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிருச்சு புரியுதா கே கேக்குதா நா சொல்றதுலா
கேக்குதுங்க கேக்குதுங்க
ஆ ஃபிக்ஸ் ஆயிருச்சு ஃபிக்ஸ் ஆனதுக்குப்பறோ வந்துட்டு இவங்க முன்னாடி கல்யாணோ நடந்துருச்சு ஆனா அவங்களோட தம்பி அ அந்த அண்ணா இருக்காங்கள்ள அழகரு கள்ளழகரு அவரு வர்றதுக்கு மு அ வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணோ முடிஞ்சு எதுனால ரீசன் அப்டின்னா அவங்க வந்துட்டு கடவுளாவே இருந்திருக்காங்க அந்த டைம்ல அவர் அங்க இருந்து மலைல இருந்து வந்து அங்க பக்கத்துல அந்த ஊரெல்லா க்ராஸ் பண்ணி வரப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு தடபுடலான ஒரு வறவேர்பு அந்த தங்குறதுக்கான ஒரு இதுவு அந்த இதுலா இருக்குல்ல
ஜீன் ஜீன்
கேக்குதா
ஆ கேக்குதுங்க
அ அப்டி வர்றப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு டைம் ஆனதுனால அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு கலந்துக்க முடியல
ம்
ஆக்சுவலா இதுதா ஒரு இது அதுக்கப்புறோ வேற எங்க போய்ருக்கீங்க நீங்க ம மதுரைல வேற எதுவு பாத்திருக்கீங்ளா
அழகர் கோயில் போய்ர்க்கோ அப்றோ திருமண நாயக்கர் மகால் போயிருக்கோ
ஆ திருமலை நாயக்கரு அவர் தெரியு ச அ இஸ்ட்ரி ஹிஸ்டாரிக்கலா பாத்தோன்னா அவரு ஒரு மதுரை ஆண்ட ஒரு நாயக்க மன்னர் ஆ எழுவத்தி மூணு பாளையத்துல மது ஒரு இதா ஒ விஸ்வநாதர் அப்டின்ற ஒரு இதெல்லா நெறையா கத வரு மேக்சிமம் படிச்சிருப்பீங்க அது இப்ப ஒரு நினைவுச் சின்னமா மதுரை அதாவது தமிழ்நாட் அ இந்தியாவோட செகண்ட் தாஜ்மஹாலா அத வந்துட்டு இப்ப பாக்குறாங்க
ம்
டெல்லில இருக்கிற தாஜ்மஹால் மாதிரியே இங்கே அ தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கு இது தாஜ்மஹால் அப்டின்ற மாரி ஒரு இது பாக்குறாங்க
ஓகே ஓகே
ஆ அதுக்கப்புறோ இருங்க லைன்ல ஒரு ஒரு நிமுசோ அதுக் ம் லைன்ல இருக்கீங்களா வெயிட் பண்றீங்களா ஒரு டூ செகண்டு
இருக்குறே இருக்குறே
நீங்க அப்டியே ஏதாது சொல்லுங்க ஒங்ளுக்கு தெரிஞ்சது சொல்லிட்ருங்க
க்கு மதுரைல அழகர் கோவிலு திருமண நாயக்கர் மஹால் போயிருப்போ மீனாட்சி அம்மன் டெம்பிள் போய்ருக்கோ அவ்ளதா மதுரைல ப போய்ருக்கோ வேற ஏதாச்சு நீங்க சொல்லுங்க ஹலோ ஆ கேக்குதுங்க
அ அதுக்கப்றோ அழகர் கோயில்ல வந்துட்டு அ பழமுதிர் சோலை இருக்கு அங்கெல்லா போயிருக்கீங்களா
ஆமா ஆமா மேலருக்கு
ஆ ஆ அ அது வந் அ அது வந்துட்டு முருகனோட அ அறுபடை வீட்ல வந்துட்டு ஒண்ணு
ம் ஆமாங்க
ஆ அதுக்கப்றோ போனீங்க அதுக்கு மேல போனீங்க அப்டின்னா தீர்த்தகரை ரா க்கு அப்டின்ற ஒரு இன்னோரு ஒரு பிளேசு இருக்கு
என்ன பிளேசுங்க
தீர்த்தகரை ராக்கு அப்டின் சொல்லிட்டு மேல மல உச்சில ஒரு பிளேஸ் இருக்கு அழகர் மலயிலேவு
ஓ ஓகே ஓகே
போய்ருக்கீங்ளா
அங்க போனதுல்ல அழர் மலைக்குதா போயிர்கோ அதுவே நாங்க கீழ இருந்து மேல நடந்து போனதுனால அதுக்கு மேலலா போ முடியாது அப்டின் இருந்துட்டோ
அந்த இது பழமுதிர்சோலை போய்ருக்கீங்ளா
ஆ போயிருக்கோங்க
ஆ அதுல இருந்து இன்னோ கொஞ்சோ தூரோ போனீங்க இன்னோ டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் போனீங்க அப்டின்னா அந்த தீர்த்தக்கரை ராக்கு வரு
ஓகே ஓகே
அந்த தீத்தக்கரை ராக்குல என்ன ஸ்பெஷல் அப்டின்னா நேச்சுரலாவே அந்த மலெல இருக்ற மூலிகை தண்ணிலா கலந்து ஆ அங்க ஒரு அருவி மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாரி அந்த இடத்துல வரு சின்னதா குட்டியா நெறய பேர்லா இருக்க முடியாது ஒரு ஒரு ஆள் மட்டு நின்டு குளிக்கிற மாரி அந்த எடத்துல ஒரு இது வரு அந்த மூலிக தண்ணில குளிக்கிறப்போ நம்ம ஒடம்புல இருக்கு நம்ம குற்றாலத்துல இருக்குள்ள அந்த ம ஒரு ஐந்தருவி மூலிகை தண்ணி அதெல்லா கேள்விப்பட்ருக்கீங்ளா ஆ அந்த மாரி இங்க மதுரைல இந்த இந்த ஒரு இது ஃபேமஸ்சா இருக்கு நீங்க ஒன்ஸ்சு நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது ஃப்ரீயா இருக்கப் போ வந்தீங்க அப்டின்னா அந்த அங்க போய் நீங்க பாத்துட்டு ஆ முடிஞ்சா அங்க இது பண்ணிட்டு வாங்க குளிச்சுட்டு வாங்க ஓ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா கூலிங்கா நல்லாருக்கு அதே மாரி அந்த மலைல நீங்க போறப்பயு ரொம்ப நேச்சுரல் பிளேஸ்ல காத்தோட்டமா இயற்கையா அந்த இது போறப்பயு இன்னு கொஞ்சோ உங்களுக்கு பெட்ரா நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கெடைக்கு
ம்
வேற இங்க வந்திருக்கீங்ளா நீங்க
இல்லங்க அவ்ளோதா வந்துருக்கோ அழகர் கோவிலு அதுக்கு மேல பழமுதிர் சோல
ஆ ஆக்சுவலா இது நீங்க காலேஜ் படிக்கற ப்ப வந்தீங்ளா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அழகர் கோயிலுக்கு
ஆமா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்சா வந்தது
அப்டியா இன்னு மதுரைல சுத்தி பாக்க வேண்டிய எடோ நெறைய இருக்கு தெப்ப கொளோ இருக்கு ஆ
அடுத்தது வந்து மாலு அந்த இதுதா போயிருக்கோ
விசால்டி மால் அது எல்லா ஏரியாலயு இருக்கு அ மதுரைக்குனே தனியா ஸ்பெஷல் அப்டின்னு இருக் குள்ள மதுரைல வைகை டேம் இருக் அங்கெல்லா போனீங்கன்னா இன்னு நல்லா இருக்கு
ம்
நெக்ஸ்ட் டைம் ப்ரியா இருக்கிறப்ப கண்டிப்பா நீங்க வாங்க ஓகே வா
ஓகேங்
ஆ சேரி ஒரு சின்ன வேல இருக்கு கால நா கட் பண்ணிக்கட்டுமா
ஓகேங்க நன்றிங்க
ஆ சேர்